ஹலோ ஹலோ
நா பேஸ்றது
அ கேக்குது கேக்குது கேக்குது நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு
விட்டு விட்டு கேக்குது மேடம் இப்ப ஓகே இப்ப ஓகே இப்ப கிளியர் ஆய்றுச்சு
ஓகே ஓகே
எப்டி மேடம் போய்கிட்ருக்கு உங்ளுக்கு
ஃப்ரண்ஸ்ஷிப் ஹிய அப்டியே ஜாலியா போயிட்ருக்கு
ஓகே
நா ஆக்சுவலா ஹவுஸ் வைஃப் ஹலோ ஹலோ
ஓகே மேடம்
ஹலோ
மேடம் எனக்கு உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது
ஓகே இப்ப கேக்குதா
அ இப்ப ஓகே
எனக்கு நா வந்து ஆக்சுவலா ஹவுஸ் வைஃப்
ஓகே
அதனால அப்படியே எனக்கு வீட்லயே போயிட்ருக்கு ஒர்க்லயே அப்டி
ஓகே ஓகே ஓகே மேடம் நா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு பிர்ப்பேர் பண்ணிட்ருக்கே
சூப்பர் ம்
காலேஜ் முடிச்சு இப்போ வந்து ஒரு டென் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு சிக்ஸ்டீன் பாஸ்ட் அவுட்டு
ஓகே ஓகே ம்
நடுவுல ஒர்க் போயிருவே
அ ச
இப்போ மறுபடியு அந்த ஒர்க்க விட்டுட்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கே
எ எதுக்காக எந்த இதுக்காக எக்ஸாம் எழுதுறீங்க
ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்ட்டு இருக்குல்ல
ஆமா ஆமா ஆமா ஆ
சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த இதுக்காக நா எக்ஸாம் எழுதிட்ருக்கே ப்ரிபேர் பண்ணி எழுதிட்ருக்கே
ஆ சரி சரி சரி ஆ
அது போய்க்கிட்ருக்கு ப்ரப்பரேஷன் இதெல்லா
ம் நீங்க எப்டி வெளியில போய் படிக்கிறீங்களா இல் நீங்களாவே
அது சில இன்ஸ்டியூட்ஸ்லா நா ஜாயின் பண்ணியிருந்தே
ம்
அந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோச்சிங் இதெல்லா குடுத்தாங்க
ம் ம்
ஒரு டைம் பீரியடுக்கு அப்பற வந்து நானே ஓனா பிரிப் ப்பேர் பண்ண ஆரம்சட்டே அவங்க குடுத்த மெட்டீரியல்ஸ் இதெல்லா வச்சுக்கிட்டு ஏன்னா நம்ம வந்து தனியா பிரிப் பேர் பண்ணாலு சரி நம்ம குரூப்பா ஒரு பிரண்ட்ஸ்சோட சேந்து பிரிப்பர் பண்ணாலு சரி நம்ம பிரிப்பர் பண்ணாத நம்ம எக்ஸாம வந்து படிச்சு கிளியர் பண்ண முடியு
கண்டிப்பா
அதனால வந்து நா உக்காந்து பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டே மேடம்
சூப்பர்
க்க ஒரு ரெண்டு மூணு ப்ரெண்ட்ஸு
சரி அதா நல்லது
ஆமா
நம்பளே
டி என் பி எஸ் சி எக்ஸாம் வந்துரும் ஆமா ஆமா
இப்ப எக்ஸாம் ஏதாவது அட்டென் பண்ணிருக்கீங்களா இன்னும் பண்ணலையா
இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாாரத்தீங்கன்னா ஆர் ஆர் பி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் வந்துருந்துச்சு
ம்ம்
அ அட்டன் பண்ணிட்டுவந்தன்
சரி எப்படி ஓரளவுக்கு மார்க் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுதா
மார்க்கு வந்து பாார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தா என்னால ஸ்கோர் பண்ண முடியுது
ம்
இன்னும் கொஞ்ச பிரரிப்ரேஷன் தேவைப்படுதுனா ந வந்து முடிஞ்ச அளவுக்குனோட பிரேஷன் போட்டுக்கிட்டு தா இருக்கன் க்கேன் ஆனா இன்னும் வந்து எஃபர்ட் பத்தல
ம் ம்
உண்மை என்னன்னா பத்தல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடி மாதிரிலாம் வந்து நமக்கு ரெக்்ரூட்மெண்ட் அதிகமாக இல்லை
கண்டிப்பா
ஒரு வேலைக்கு வந்து ரெக்்ரூட்மெண்ட் அவங்க பண்றதை வச்சு தானே வந்துப்பர் ஈி டஃப் இதெல்லாம் சொல்ல முடியும்
ஆமா
அவங்க வந்து பாாரத்தீங்கன்னா பேப்பர் வந்து கொஞ்சம் டஃப்ா ஆக்கிட்டாங்க முன்னாடியை விட
ம்
ரெக்ரூட்மெண்ட கொறச்சிட்டாங்க அதுக்கேத்தாப்புல நம்மளு பிரிப்பரேஷன் போடணுல
ஆமா கொஞ்சோ ஹார்ட் ஒர்க் பண்ணுனோ
அதேதா அதேதா மேடம் ஆனா நடுவுல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எங்கயாவ்து வெளியூர்ல எக்ஸாம் போட்ருவாங்க
ம்
அது மெயினா இந்த ரயில்வே எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேரளா போடுவாங்க கோயம்பத்தூர் போட்ருவாங்க நா இருக்கறது திருச்சி
ஆ ஆ ஆ
இங்கே இரு அங்க போய்ட்டு வரதே நமக்கு வந்து ஒரு புது அனுபவமா இருக்கோ
கண்டிப்பா ரொம்ப லாங்குல்ல
ஆமா கேரளாலா பாத்தீங்கன்னா நைட்டு நேரோ இங்கே திருச்சில ட்ரெயின் ஏர்னா காலைல அங்க போய் சேரு சேந்துருவ
ஆமா
திருசூர்ல போட்டாங்க எனக்கு ஒரு தடவ பரீச்ச
ஏங் அப்பா உள்ள
ஆமா கேரளா திருச்சூர்ல போட்டாங்க
ம்
நீங்க கேரளா போய்ருக்கீங்ளா மேடம்
இப்ப ருக்க எங்க ரிலேஷன் அங்க இருக்காங்க திருச்சூர்ல மார்த்தாண்டம் அன்னாண்ட
அப்டின்னா உங்ளுக்கு அந்த எடத்த பத்தி நறைய தெரிஞ்சிருக்கும் நெனைக்குறனே சொல்லுங்ளே
அவ்ளோல்லா எனக்கு தெரியாது நானே சும்மா ஒரு கெஸ்டு மாரி ரெண்டு மூணு டைம் போயிட்டு வந்துருக்கே அவ்ளோதா எப்டி ரொம்ப இதெல்லா இன்னாண்ட வந்து புனலூருன் சொல்வாங்க தெம்மலு அந்த சைடு அந்த சைடு போயிருக்கே கொச்சின் சைடு போயிருக்கே ஆ அந்த எடோ கொஞ்சோ நல்லா இருக்கு நா இங்க மார்த்தாண்ட தாண்டி போற எடோ இருக் க அங்க வந்து நல்லா இரு கிளைமேட் நல்லா இருக்கு ம் நீ நீட்டாவே இருக்கு ஒரு மாரி வரத்துக்கே மனஸ் இல்லாத மாதிரி இருக்கு அங்க நல்லா இருக்கு அந்த எடமு
நீங்க சொன்னது உண்மதா மேடம் பாத்தீங்கன்னா எனக்கு திருச்சூர்ல போட்டப்போ அங்க அவுங்க பேசுற மொழி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது அவுங்க பேசுறது மலையாளோ எனக்கு தமிழ தவட வேற எது தெரியாது தமிலு இங்கிலீஷ் மட்டுந்தா எனக்கு தெரியு அங்க வந்து எல்லாருமே தமில் பேசி அ ச்சி மலையாளம் பேசிட்டு இருந்தாங்க தமிழ் யாருமே பேசல ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆமா நா பேசுற தமிழ் அவுங்ளுக் புரியுது அவுங்க பேசுற மலையாளோ எனக்கு புரியுது
ம்
அவுங்க வந்து இப்ப நம்ம ஊர்லல்லாம் பாத்தீங்கன்னா இது எவ்ளோ வெலன் கேட்டா இது நூரூவா அப்டின்னானா நூரூவான் நம்ம சொல்றோல்ல அதே மாரிதா அவுங்களு வந்து இதோட வெல என்னன் கேட்டா நூர் ரூவான்றாங்க ஒரு சில வார்த்தைகள் தா மாரி இருக்கே தவர மீதி எல்லாமே ஒரே மாரி இருந்ததனால எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிர ச்சனையா இல்ல
கண்டிப்பா
போன காலைல எனக்கு மதியான எக்ஸாமு
ம் ம்
ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா அங்க இதெல்லா இருந்துச்சு ஒரு லான்ச் மாரி குடுத்துருந்தாங்க ஒரு மண் நேரத்துக்கு முப்பது ரூபாய் இந்த மாரி
ம் ம் ம்
ஒரு சேரு சேர் சேர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளக் பாயிண்ட்டு குடுத்துருவாங்க லேப்டாப் வச்சிருந்தா லேப்டாப் சார்ஜ் போட்டுக்கலா மொபைல் வச்சிருந்தா மொபைல் சார்ஜ் போட்டுக்கலா
ம்
அதுலயே இருந்த சோ மதியானோ சாப் சாப்பட்றதுக்கு மட்டு வந்து அ ரயில்வே ஸ் டேஷன்ல இருந்து வெளில வந்து சாப்ட்டுட்டு மறுபடியு ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்ட
இப்ப ஓகே ஓகே
அப்டே போயிடிச்சி
நல்லா இருக்கு அங்க கிளைமேட் வந்து நமக்கு என்ஜாய் பண்ற மார்ருக்கு புண்ணியாரோ போறதே தெரியாது
ஆமா மேடம் உண்ம‌ தா
ஆ
கிளைமேட்டு அவுங்களோட சோறு அரிசி வந்து பாத்தீங்ன்னா நல்லா தடி தடியா இருந்துது
சருக்கு
ஆமா நல்லா இருந்தது
நம்ம இடத்துல இருக்க ரேஷன் அரிஷி மாரி அவுங்களுக் இருக்கு
அ அ ஆமா
ம் ஒரே சைஸ்லர் அ நமக்கு வந்து அது செட் ஆகாது நாங்களே ஊருக்கு போம்போது வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போவோ ரைஸு அது சாப்ட முடியாம
இங்க இருந்து எடுத்துட்டு போறீங்க ஓகேங்க
அங்க பெருசா இருக்கும்முல்ல சாப்பிட முடியாது அது கொஞ்சொ சாப்ட்டாலு நல்லா வயிறு ஃபுல்லா ஆயிரு
ஆமா நீங்க சொன்னது அதா நடந்தது அங்க அன்லிமிடெட்
ஆமா எவ்ளோ சாப்புனுன்னு நெனச்சாலு நமக்கு அவ்ளதா எறங்காது அவ்ளதா கொஞ்சோண்டுதா எறங்கூ
அதுக்கு மேல நம்ம சாப்புணுன்னு நெனச்சாலு முடியில நீங்க சொன்ன மாறியே
ம் எல்லா நறைய வெரைட்டி இருக்கூ ஆனா நமக்கு அது சாப்புட முடியாது அந்த ரைஸ் நம்ப ரைஸ்ன்னா நல்லா நெறைய போட்டு சாப் புலா அது முடியாது
உண்மதா மேடம் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருந்த எடத்துல பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஜிம்மு வேற வச்சிருந்தாங்க
ம் ம்
எல்லாரு அங்க நல்லா சாப்ட்டாலு ஓடம்பெல்லா வாட்ட சாட்டமா வச்சுக்குணு அப்டின்றதுக்காக ரெகுலரா எல்லா ஒர்க் கவுட் போயிட்டு வந்துகிட்ருந்தாங்க
ம் ம் ம்
அது இது எல்லா ஊர்லயு இருக்குறதுதா அ அந்த ஊர்ல நா அதா நா மொததடவ பாத்தது
ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் போம்போது போட் ஹவுஸ் போங்க
போட் ஹவுஸ்ஸுங்ளா போயிருக்கீங்ளா
கொச்சின் போங்க நாங்க இப்பதா ட்ரை பண்ணிகிட்ருக்கோ இந்தடவ போலான்ட்டு எல்லா ப்ளான் இந்த போட் ஹவுஸ் வந்து என்ன போனது இல்ல பட்டு அது எப்டி அதுக்கு நாங்க இந்த தடவை போட்டோ பிளான் பண்ணுனோ அந்த சமயத்துல ஏதோ வேற ஒர்கு வந்துருச்சு அதனால எங்களால போ முடியில அதுக்கு பிளான் பண்ணோனா அது ஏதாவ்து எப்டின்னா ஒரு நாள் ஒரு நைட் ஃபுல்லா வந்து போட் லயே நம்ம தங்கிக்லா காலையில நீங்க எ எயிட் ஓ க்ளாக் அந்த போட்ல ஏறிட்டீங்கன்னா ஒங்களுக்கு பெட் லேந்து எல்லாமே அதிலேருந்துரு ஆ அதுல மு நெறைய பேர் சேத்துக்கிட்டீங்கனா உங்களுக்கு கொஞ்ச கம்மியாவு ரேட்டு இப்ப ஒரு பத் பத்து பேர் சேந்து போனீங்கனா ஆளுக்கு ஒரு ஆயருவா அப்டி ஆகு அ கம்மியா போனீங்னா ஆ பத்து பதினஞ்சாயிரொ வரு லக்சுரியானதுனா இன்னு கொஞ்சோ காஸ்ட்லியா இருக்கூ கொஞ்சோ நம்ப நம்பள கொஞ்ச நமக்கு மீடியமா வேணு அப்டினா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கூ நம்ப சே வாங்குற நம்ப பாக்குறதா நமக்கு செலக்ட் பண்ற போட்டு தா நம்ம
போட் ஹவுஸ்னா அது ஒரு எடத்துலருந்து இன்னொரு எடத்துக்கு போகுமா மேடம் இல்ல அங்கேயே நிக்குமா
போகும் போகும் ட்ராவல் ஆகூ அந்த ஒன் டே ஃபுல்லா ட்ராவல் ஆகி நைட்டு வேற எடத்துல போய் ஸ்டே பண்ணிக்கூ அப்புறோ காலையில கொண்டு வந்து நம்ப எங்க ஏறுனமோ அந்த எடத்துல திருப்பி கொண்டு வந்து வுட்று
இதெல்லா எந்த எடத்துல மேடம் இருக்
கொச்சி கொச்சின்ல கரெக்டா கொச்சின்
ஓகே ஓகே மேடம் நீங்க சொன்னத நா வந்து எங்களோட நண் பர்கள் எல்லாத்துகிட்டயும் சொல்றே ஏனா எல்லாரும் எக்ஸாம் முடிஞ்சொனெ ஃப்ரீ ஆவாங்க நடுவுல
ஆ நீங்க ஒரு பதினஞ்சு பேர் சே ஒரு பதினஞ்சு பேர் சேர்த்துகிட்டீங்கனா இன்னும் கொஞ்ச கம்மியாகு
கண்டிப்பா அப்டிதா போ முடியும்
ம் நாங்களும் அப்டிதா எங்க ஃபேமிலிய போட்டு நம் இது பண்ணுணோ கடசிலே எங்களுக்கு எல்லாம் ஃபேமிலிக்கே ஒரு பெ ஒரு இது வேற ஒரு ஒர்க் இருந்துட்டதுனால யாரு போ முடியல
ஓ புரியிது மேடம்
அதான் அடுத்த பிளான் நாங்க அததா வெச்சிருக்கோம்
ஓகே ஓகே
எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப போனு கண்டிப்பா போயிட்டு வாங்க அதெல்லா நம்ப ஒரு தடவ என்ஜாய் பண்ணிரனு லைப்ல
கண்டிப்பா செரி ஓகே மேடம் அப்றோ நா உங்களுக்கு கால் பண்டா
ஓகே ஓகே ஓகே
ஓகே மேடம்
ஓகே